ஹலோ வணக்கம் ப்ரோ
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க
நல்லாருக்க நல்லாருக்க ப்ரோ என்ன சாப்
இல்ல ப்ரோ இதுக்கு அப்பற தா நீங்க
இனிமேல் தா இன்னக்கி என்ன ஸ்பெஷல் சண்டேஸ் ஸ்பெஷல்
சண்டே ஸ்பெஷல் தா சிக்கனு சிக்கன் வந்து கொழம்பு செஞ்சாங்க பிஸ் எத்து ஃப்ரை பண்ட்டோ இன்னக்கி இது ரெண்டு மட்டு தா நீங்க
இன்னக்கி எங்க வீட்லயும் சிக்கன் தா சிக்கன் எடுத்து கொஞ்சோன்டு பிரியாணி பண்ணாங்க அப்றம் கொஞ்சோண்டு சிக்ஸ்டி பைவ் எலாம் வச்சி சாப்டுமுடிச்சாச்சி
சிக்கன்லாதா சிக்ஸ்டி பைவ் பண்ணலான் பாத்தோ சர் போ மீ்ன் அவங்கள வர சொல்ட்டு மீன் வாங்கி அதுல மசால் போட்டு இது பண்ட்டோ ஃப்ரை பண்ட்டோ
ஓகே ஒகே என்ன ஃபிஷ் வாங்னீங்க
நா போய் வாங்ல அண்ண தா போய் வாங்வந்தா இனா ஃபிஷ்ன்ல்லா தெர்ல நம்புளுக்கு டேஸ்டாந்தா சாப்டா போதும்
என்ன ஃபிஷ்னே தெர்யா உங்ளுக்கு அ
அதெல்லா தெரியாது சாப்பட்றதுக்கு நல்லாருக்கா அது போது நம்பள்க்கு
ஓகே ஓகே கே கே கே. அ உ ஃபாவரட்டிஸ் என்னது ப்ரோ
எனக்கு மட்டன் பிரியாணி தா ப்ரோ உங்ளுக்கு
எனக்கு சிக்கன் பிரியாணி தா சிக்கன்ல எல்லா வெரைட்டியு சாப்டுவே நானு
எனக்கு மட்டன் தா ஓகேதா அது எனக்கு மட்டன் சிக்கனு புடிக்கு தா பட் வந்து எப்பயுமே செட் ஆகாதுல சூடு ஒரு டைம் எடுக்கலாவ
ம் ம் மட்டன்ல பிரியாணி மட்டுதானா இல்ல சுக்கா அதெல்லா சாப்டுவீங்களா இல்ல எப்டி இந்த தலைக்கறி ஈரல்
ஃபுல்லாவே சாப்டு சாப்டுவோ நானே
ஓகே ஓகே ஓகே எனக்கு மட்டன்ல வந்துட்டு பிரியாணி சுக்கா அதெல்லா புடிக்கு எனக்கு அந்த தலைக்கறி சுத்தமா புடிக்காது அ தல அ
சொல்லுங்க சொல்லுங்க
தலக்கறில பாத்தீங்கனா ஃபுல்லா அந்த எலும்பா இருக்கு அந்த இது எனக்கு சுத்தமா புடிக்காது அது ஆ
பீஸ் மீட்டு மட்டுதா கரெக்டா இருக்கு
அது செட் ஆகாது சில பேர் ஆனா அதை விரும்பி சாப்டுவாங்க அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன் சொல்ட்டு அது எனக்கு சுத்தமா புடிக்காது ஈரல் வந்து எனக்கு புடிக்கு ஈரல் வந்துட்டு வெங்காய தக்காளி அதெல்லா போட்டு வதக்குனா புடிக்கு அது கொழம்புல போட்டா புடிக்காது எனக்கு அப்பற என்னது
ஆனா ஓவரா சாப்ட முடியாது எதே ஒரு பீஸ் அவ்ளோ தா கொழம்பு அது கூட
ஆ
நீங்க சொன்ன மாரி இந்த வெங்காய தக்காளில்லா போட்டு வதக்குனா ஓரளவுக்கு சாப்டலா அதுவு நல்லா இருக்கு அது
விபி சார் அதுதா பெஸ்ட் இப்ப ந மட்டனே பாத்தீங்க அப்டின்னா ஒன்னுல்ல இப்ப வந்துட்டு பெப்பரு கொஞ்சோண்டு பச்ச மொளகா கொஞ்சோண்டு உப்பு அது மட்டு போட்டு மஞ்சத்தூள் இது மட்டுமே போட்டு வதக்கி சாப்ட்டு பாருங்களே அத அப்போதா மட்டனோ ட டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கெடைக்கு இதை விட்டுபுட்டு நீங்க ஏ மசாலா கிசாலா இந்த பவுடரு அந்த பவுடரு மட்டன் மசலா சிக்கன் மசாலா இவ்ளோவயு போட்டிங்க அப்டினா ஒரு டேஸ்ட்டே கெடுத்துரு
அது என்னவோ உண்மதா
மட்டன் ஓட டேஸ்ட் டே உங்கள்க்கு தெரியாது வேறென்ன வேற
அதுக்கப்பற இதுக்கப்பற இது முன்னாடி வெளியூர் போய் சாப்ட்டீங்ளா
வெளியூர்ல ஆ நெறய எடத்துல சாப்ட்டுருக்க இப்ப சில எடத்துலல்லா பாத்தீங்க அப்டினா அ இப்ப சில இன்ஃப்லுயன்சர்ஸ்ல்லாவந்து இந்த ஹோட்டல்ல சூப்பரா இருக்கு அப்டி இருக்கு இப்டி இருக்குனு வாங்க பிரியாணி அப் அப்டி இருக்குன்னுவாங்க அந்த மாரி எடத்துல போய் சாப்ட்டு மொக்கயாய்ட்டுலா வந்திருக்க
ம் நாங்க பாண்டிச்சேரிக்கு ஒரு டைம் போனோ அங்க இது இந்த தொக்கு பிரியாணின் சொல்லுவாங்கள
ஆமா
ஆ அத போய் ட்ரை பண்ணோ நாது அ இன்ஸ்டால இதே மாதிரிதா பாத்துட்டு பாண்டிச்சேரி போனப்ப போய் ட்ரை பண்ணலு சொல்லிட்டு ஜெனனி ஹட்டல்ன்னு நனைக்குறே சம்திங் அங்க சாப்ட சாப்ட்ட ரீவ்யூஸ் சரி நாங்களு அது எங்க இருக்குனு பாண்டிச்சேரில கண்டுபிடிச்சு நாங்களு போயிட்டோ போயிட்டு சாப்பிட்டு பாதோ சத்தியமா அப்டில்லாம ஒருதுல காசுதா வேஸ்ட் ஏதோ ஓரளவுக்கு இதாருந்துச்சு அவன் யைப்பு கொடுத்த அளவுக்கொல்லா இல்லா அது
அது வந்துட்டு அவுங்க ப்ரொமோஷனக்காக பண்றது ஆக்சுவலா அதுனால அவுங்க ரொம்ப வந்துட்டு ஹய் பண்ணி சொல்லுவாங்க
கண்டிப்பா அதுக்கப்றோ அவன் ரிவுவ்யு பாத்துட்டு திருப்பி அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லா இது பாத்ரலா நான் என்ன இப்ப நா என்ன இப்ப உங்க கடை வ சொன்னேன் அந்த அந்த மாதிரி ரிவியலா எனக்கு அப்பதா வருது
உ நானா மேக்சிமம் அதுக்கப்புறோ வந்து அதுக்கப்புறோ வந்து நா வந்து இப்ப வெளியே சாப்பிட போறே அப்படின்னா உண்ணு அங்க லோக்கல்ல பசங்க யாரா இருப்பாங்கன்னா அவுங்கட கேட்டுக்கறது மாப்ள எங்கடா ஹோட்டல் நல்ல இருக்கு அப்டின்னு சொல்லி கேட்டோம்னா அவிங்க சொல்லுவாங்கே
ஓ
இல்ல அப்டின்னா அப்டியே போய்ட்டே இருப்பே ஒரு இடத்து சில இடத்துல பத்தினன்னா போல கூட்ட அதிகமா இருக்கு சோ அந்த மாதிர இருந்து டக்குனு உள்ள போய சப்பிடாது அவ்ளதா சார் உ ரிவூஸ் பாத்து போறத அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு
ஓ இதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போய் சாப்பிடுறோ அது மாதிரி அது மாதிர போயிரு போயிருக்கீங்களா
ஆ வெளிய சா ஆ வெளிய போய் சாப்பிடுவோ அடிக்கடி திடீர்ன்னு பிளான் போடுவோ திடீர்னு வாடா வெளியே போய் சாப்பிடுவோ அப்பிடினுவாங்க சரின்னுட அப்டே வண்டி எடுத்துட்டு போயிட்டு ரைசு இல்லன்னா பரோட்டா டக்கு டக்குன்னு சாப்ட்டு வழில சாப்ட்டு அப்படியே வந்துட்டே இருக்குது இங்க விருதுநகர்ல ஒரு பேமஸ் ஆனா ஹோட் ட்டல் ஒன்னு இருக்கு எண்ண பரோட்டாலா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பரோட்டாவ அப்டியே பிச்சு போட்டு அப்பளோ மாதிரி இருக்கு அதுல சால்நா அப்படியே சுட சுட ஊத்தினாங்க அப்டினா அப்டியே அது ஒரு மாதிரி கிரிஸ்பாகவு இருக்கு கொஞ்சொ சாஃப்டாவு இருக்கு அப்படியே அதுல அப்படியே ஆஹ் உள்ள சாஃப்ட்டா இருக்கு அதுல அப்டியே ஒரு முட்டை கலக்கின்னு சொல்லுவாங்க போட்ட இது பண்ணி சா அத சேர்த்து வச்சு சாப்பிறானுங்க
ம் நா அங்க போனா கிரில்லு தா மோஸ்ட்லி வாங்குவோ
உ உ
கிரில் வாங்கிட்டு பரோட்டா வாங்குவோ அப்டி இல்லனா சிக்கன் ரைஸ் வாங்கிப்
உ
நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீக்கெண்ட்டு சேட்டர்டே ஆனா போயிடுவோ நாங்க
உ இப்ப ஃபிரைட் ரைஸ் ஆஹ் பிரைட் ரைஸ் பாத்தீங்கனா இப்ப சில இடத்துல நல்ல போடறாங்க இந்த சில இடத்துலத்த பாத்தீங்கனா கொஞ்சோ ப்ரைட் ரைஸ்ன்னா கொஞ்சமாச்சு கொஞ்சோ காரமா இருந்த தா நல்லா இரு சாப்பிட தோணு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ரைடு ரைஸ் ஒயிட்டா போட்டுறாங்க சிக்கன் எல்லா ஒயிட்டாக்கு சோ அது சாப் இப்ப டேஸ்டே இருக்காது சப்புன்னு இருக்க மாறி இருக்கு அது என்னக்கு சுத்தமா புடிக்காது
ஆனா நாங்க போற இடத்துல வந்து சூப்பரா இருக்கு டெல்லி தாபான்னு சொல்லுவாங்க அந்த கடைப்பேரு அதா செம புல்லா இந்த ஹிந்தி காரனுக்குதா இருப்பானுங்க வயசு கொஞ்சோ இனிப்பவு இருக்கு காரமாவுஇருக்கு அந்த மாதிரி இருக்கு அவனுங்க பண்றது
ஆனா அவுங்க சும்மா சொல்லக் கூடாதுங்க அந்த ஹிந்திகாரனுங்க பொறுத்த வரைக்கு இந்த ரைஸ்சு இந்த சிக்கன் பொரிக்கிறது வந்து அவுங்கள அடிச்சுக்க முடியாது டேஸ்ட் வந்து பிரிச்சுப்பாங்க அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்
அஞ்சே பேர் தா அவனுக்கு மொத்தோ அந்த கடையே அவனுக்கு ஃபுல்லா ஃபுல்லா அவனுக்கு தா இ இது இது ரன் பண்ணுறானுங்க
ஓ ஓனர்ங்க கொண்டு அவுங்கதா
ஆ ஓனர் இல்ல ஓனர் வந்து தமிழ்நாட்டுக்கறது
சேரி
இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்க ஊர்ல ஒன்னு கீது அதுல வந்து எறங்கிட்டானுங்க போல
ம்
நடத்தனானுங்க இப்ப பர்ஸ்ட் அந்த ஒரு கடைல இருந்தானங்க இப்ப பத்தா நாலஞ்சு க அவனுங்கதா இருக்காணுங்க பியூச்சர்ல பாத்தா எல்லா அவனுங்கதா இருப்பானுங்க போல
ம் ஆமா இப்ப அதுக்கு தான இப்ப பெரிய இதா நடந்து ருக்கு இப்பயே பாத்தீங்கன்னா எல்லா எடத்துலயும் அவங்களோட மக்கள் தொகை கூடிட்டே வருது
ஆ அதான் கோயம்புத்தூர்லாம் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் ரெண்டு எடத்தலையும் அவனுங்க மட்டுந்தா கானுங்க
திருப்பூர் ஆமா திருப்பூர்ல்லா வந்துட்டு நா நீங்க சொல்றதுல்லாம் இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேரு
கண்டிப்பா எவ்ளோ பேரு இருக்கானுங்க பனியன் கம்பெனிலருந்து வீடு காட்டுற வரைக்கும் அவனுக்க தா இருக்காணுங்க
ஆமா ஆமா இவங்க என்ன நெனைக்கிறாங்க மக்கள் இங்க ஓனர்ஸ் பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்றாங்க சம்பள கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வேல வாங்கிக்க வேண்டியது ஆ கடைசி ஆ ஆ கடைசி பாத்தா அடுத்து நம்ம எடத்துலயே வந்து அவே வீடு வாங்குறா அப்பறோ வந்து ரேசன் கார்டு வாங்குவியா அப்பறோ பாத்தா அடுத்த கடைய போட்டு அவே போயிருவா அடுத்து அவன்வேக்குறதா சட்டோ அப்டின்ற மாரி இன்னு நீங்க சென்னையல்லா போனீங்கன்னா ஆ சென்னையல்லாம் போனீங்க அப்படின்னா அங்கட்டு நறைய பேரு கடைய போட்டாங்க
ம் அதுவேன்னவோ உண்மதா நறைய பேருக்கானுங்க அங்க சேட்டுங்க ஃபர்ஸ்ட்டு ஒட் அந்த சேட்டுங்க அப்பல்லா இப்ப வந்து எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல ஊருபுல்லா அவனுங்க தா இருக்காணுங்க
ம் சேரி சேரி அப்பறோ என்னத்த சொல்ற அவளதா வேற இது என்னது நீங்க சமையல்லா செய்வீங் பண்றது பிடிக்குமா
சமையல்னா ரொம்பல்லா செய்ய மாட்டே இந்த ஓரளவுக்கு இந்த தோச இட்லி சப்பாத்தி அது மாதிரிதா செய்யுவே அப்ப தக்காளி சட்னி வெப்போ அவ்ளதா ம் சப்பாத்தி தோச இட்லி அதெல்லாம் ஈஸி தா அப்ப சட்னி தக்காளி சட்னி அது மாரி செய்வே இந்த கறி கொழம்பு அதெல்லா செய்ய தெரியாது ஆனா செஞ்சா வாயில வைக்க முடியாது
பிரியாணி செய்றதெல்லா ஈஸி தான்ங்க நா சில டைம் ட்ரை பண்ணுவே சில டைம் நல்லா இருக்கும் சில டைம் வந்து சொதப்பீரும் ம் அத ஆ திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தோ அப்டின்னா அடுத்து நம்ம கண்டுபுடிச்சர்லா என்ன மிஸ்டேக் பண்றோ என்ன ஏதுன்னு ன்றது கண்டுபிடுச்சறலாம் இப்ப நா பிரியாணி பண்றேன்னா குக்கர்ல பண்ணுவே நானு சோ நீங்க குக்கர்ல பண்றப்ப என்ன ஆகுனா அது கீழ வரைக்கும் பர்ஸ்ட் மேல நல்லா இருக்கும் கீழ பாத்தீங்கன்னா புடிச்சுரும் கீழ வந்து ஹீட் அதிகமா இருக்கனால கீழ கொலகொலனு ஆயிரும் பிரியாணி சோ அதுக்கு வந்து தம்போட தெரிஞ்சிருக்கணும் நம்ம என்ன பண்ணனுன்னா மேல அந்த தட் ட்டு வச்சு கங்கு வச்சு கொஞ்ச இதுல கல்லுல வச்சு வச்சிருப்பாங்க தெரியுமா அது தம் போட்றதுன் சொல்லுவாங்க சோ என்ன ஆகுன்னா அது பாதி வெந்துட்டு அந்த பாதி வேக்காடு வந்து அந்த இதுலே ஹீ்ட்லே இருக்கு
கண்டிப்பா
அப்டி இருக்கப்ப என்ன ஆகு அப்டினா அந்த கீழ வரைக்கு வெந்திருக்கு அ அது அரிசி வந்து நீங்க ஆ எவ்ளோ நேரோ ஆனாலு உதிரி உதிரியா இருக்கு சோ அது ஒன்னு தா அந்த தம் போட்ற பிரியாணில ஸ்பெஷலிஸ்ட்டே அது தம் போட்றது கத்துக்கிட்டதுதா
ம்
கொஞ்ச கொஞ்மா கத்துக்கணு ஆ நா வெப்பே நானு ஞாற்றுகெழம ஆ சேர் கெழம நா வச்சிகிறே நானு வேற என்ன பண்றது இப்ப நீங்க வெளிய போனீங்கன் வெச்சுக்கோங்ளே ஒரு பிரியாணி வாங்னீங்க அப்பிட்னா நூத் தம்பர்ருவா வாய்பிருக்கு சாலிடா இதே நீங்க ஒரு ஹாஃப் கே ஜி ஆ ஹாஃ கே ஜி நீங்க சிக்கன் வாங்னாலே பாத்தீங்க அப்பிட்னா நூர்ருவா தா வரு இந்த நூர்ருவால நீங்க என்ன பண்ணலா அப்பிட்னா கொஞ்ச பிஸ் அ பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலா பிரியாணிக்கு நீங்க கம்மியா தா பீஸ் யூஸ் பண்ண போறீங்க ஒரு நாலஞ்சு பீஸு போட்டுட்டு அப்பறோ கொஞ்ச பொரிக்கிறதுக்கு கொஞ்ச க்ரேவி மூணு இது வச்சிக்கலா நீங்க நா அப்பிடி வெஸ்ஸு நா அப்டி வெஸ்த்தரே நானு
ம்
அதா நீங்களு கொஞ்ச கொஞ்சமா அப்டியே நா எங்க நா யூடியூப் பாத்து கத்துக்கிட்டத் தா மத்தபடி எனக் கன்ஃப்ளே யாரு ஆ யாரு எனக் சொல்லி ஆ
இதுக்கப்றோ நா எங்யாது வேலைக்கு வெளிய தனியா போனதா நா கத்துக்கணு
ஹஹா யாரு சொல்லில்லா குடுப்பா அது ஜஸ்ட்டு எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்டு ஏனா ஆரம்பத்துலர்ந்தே குக்கிங்ல ஒரு இன்ட்ரஸ்ட் இர்ந்ச்சு அப்டியே ட்ரை பண்ணுவே அப்டியே அப்றோ கொஞ்ச கொஞ்சமா ஒரு சிக்ஸ்டி ஃபை போட கத்துகிட்டே அப்பறோ அந்த கொழம் வைக்கிறது க்ரேவி வெக்கிறது அப்டியே கொஞ்ச கொஞ்சமா கத்துகிட்டத் தா வேற ஒன்னுல்ல
ஓ ஓ
நைட் என்ன என்ன டின்னர் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க
நைட்டு வந்து மதிய வெச்ச சிக்கன் கொழம்பு இருக்கு மீனு மசால் போட்டு வெச்சிருக்கு இல்ல சாப்பாடு இருக்கு கொழம்பு இருக்கு ஃபிஷ்ஷு மசால் போட்டு வெச்சுத் தா இது இருக்கு அத எடுத்து ரெண்டு போட்டா போய் சாப்ட வேண்டியத் தா ஃப்ரை பண்ணி
சொல்றப்பயே பயங்கர இதா இருக்கீங்க டெம்ட்டா இருக்கே
செம டேஸ்ட்டா இருக்கு
ஓகே
அல்லா அக்கா போட்டது வேற லெவல்ல இருக்கு அது
ஆ மசாலா இதுல ரெடிமேட் மசாலாவா இல்ல நீங்க அரச்சிருவீங்களா
இல்ல அது வீட்ல அர்ச்சது ரெடிமேட்லா யூஸ் பண்றதில்ல
சூப்பர் சூப்பர் எவ்ளோக்கெவ்ளோ ஃப்ரெஷ் மசாலாஸ்ஸ கைல அரைக்றமோ ஆ
ம் ரெண்டு மாஸ்த்துக் ஒரு டைம் வீட்லே அ அரச்சிடுவாங்க மசால்லா
ம்
சோ அது தா யூஸ் பண்ணுவோ
எவ்ளோக்கெவ்ளோ மசால்ஸ் ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறோ ஃப்ஷஷ்ஷா யூஸ் பண்றோ அப்டின்ற பொறுத்து தா அந்த டேஸ்ட் என்கேனன்ஸ் பண்ணி குடுக்கறதேவு
ம் கண்டிப்பா கண்டிப்பா அர்ஸ்ன்னா ஒரு ஒரு கிலோ பக்கோ இல்ல ஒன்ற கிலோ வந்துரு அதுக்கு மேல அப்டியே யூஸ் பண்ணிடுவோ அவ்ள் தா
ஓகே பிரதர் செரி பிரதர் இந்த எனக்கு ஒரு வேல இருக்குது நா கூப்பட்ற வைக்கற
ஆ ஓகே ப்ரோ ம்
ஓகே ப்ரோ ம்